ஹலோ கேக்குதா
கேக்குதா
ஆ எனக்கேக்குது சொல்லங்க
என்ன
நானா சும்மா தாங்க இர்கே நீங்க என்னா பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே
சாப்ட்டீங்ளா
சாப்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
உம் உம் சாப்ட்டேங்க
உம்
என்ன சாப்ட்டீங்க
நா காரக்கொழம்பு அப்பளோ நீங்க
நா புளி சாதோ உர்ளக்கெழங்கு ஹாஃப் பாயில்
பரவாலியே இத்தினி சாப்ட்டுருக்கீங்ளே
ஏங்க நீங்க வேற ஆ எங்க வீட்டுல காய்ல செஞ்சாங்க புளி சாதோ எங்க எங்க வீட் ல வந்து எங்க அம்மா வந்து எங்க மாமி வந்து மீன் கொழம்பு செஞ்சு குத்துட்டாங்க அதுனால எங்க அம்மா வந்து அத சாப் ட்டாங்க
உம்
எங்க எ அக்கா வந்து ஒரு ஃபங்ஷன் போயிர்க்கா அவுளோட ஃப்ரெண்ட்டுக்கு வந் மேரேஜ்
ஓகே
அத்னால அவுளுக்கு போனா எட்டுக்க எதுமே இல்ல அவ்ளோ வேணான்னு சொல்லிட்டா எனக்கு மட் ட்டுதான்ட்டு காலைலேயே நெறைய சாப்பாடு செஞ்சுட்டு எ தலைல கட்டிட்டாங்க நைட்டுக்கு
அய்யய்யோ
வூ நா காலைல மத்யானோ நைட்டு மூன்னுமே புளி சாதோ புளி சாதோ புளி சாதோ உர்ளக்கெழங்கு உர்ளக்கெழங்கு உர்ள ஜனங்க என்ன போயிட்டு பரவாலன்றீங்க நீங்க என புளி சாதமே புடிக்காதுங்க
அச்சச்சோ
உம் எ ஃபோன் வேற இலங்க ஒன்ஞ்சு போய் கெடக்கு இது டடக் டடக்குண்டு டிஸ்பிளே மட்டு கழட்டி வர வச்சு
அன்னைக்கே கடையில குடுத்து ஓட்டலாம்னு சொன்னேங்க நீங்க தாங்க ஓ டவே காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க
ஏழு காசி இல்லைங்கா அப் பிச்சைக்காரியோட கேவலமாங்கறாங்க இப்போ நீங்க வேற எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரி சாஜ் பண்றதுக்கு காசு இல்லாம டெய்லி பத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுகறேங்க நானு நெட்டு மட்டு ஒரு ஜிபி போட்டு
என்ன பண்றது நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு
ஆஹ் எனக்கு எனக்கு நா ஒரு வேலைக்கு போற வரையாச்சும் என்ன போன் இருக்கணுமானு இருக்குங்க வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டேன்னா இ எம் ஐல போட்டுருவேன் அழகா ஒரு போன வாங்கி
அது தா போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லு தா ஒரே வலிச்சி வலிச்சு போட்டாச்
அதுக்கு முதல்ல நா போன் வாங்கனும் எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் வேல கிடைக் க்கணும் அது வர இந்த போன் இருக்கணும்
புரியுதுங்க கிடைக்கும் கிடைக்கும் கவலப்படாதீங்க
உம் நா திரும்பி போயிட்டு
உம் ஒட்டலாம் ஒட்டலாம்
ரெண்டு நாளுக்குள்ள ஒட்டிடணும் இல்லைன்னா வந்து அவ்வளவுதா என் போன் வந்து மட்கய் ஆயிடும்
ஃபர்ஸ்ட் நானா போன் சார்ஜர் போயிடுச்சு இப்ப நானா போன் டிஸ்பிளே போது
ஆஹ் போன் சார்ஜர் எல்லாம் போலேங்க தொழஞ்சு போச்சு சார்ஜர் ஆமா அது நா தொலைக்கலைங்க க என்கிட்ட சார்ஜர் கேட்டு கேட்டு எல்லாரும் கேபிள் ஒயர் மாத்தி மாத்தி போட்டு சார்ஜர் தொ ழச்சுட்டாங்க
சரி விடுங்க பழைய சிலைய கல்லறீங்க
என்ன பண்றது பிறகு வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது பாருங்க
ஆமாங்க டெய்லியும் ஒரு ஒரு கத
இல்லங்க எனக்கு வெறுப்பாவதுங்க காயல இருந்து போன் இங்க உட்காந்து ரீல்ஸ் பாக்குற போன் டடக்குன்னு மூஞ்சுல லெ பாட்டாக்குன்னு உழுது
ஐயய்யோ
அந்த அந்த இதுவும் கனெக்ஷன்ல இருக்கும்ல்ல ஒரு ஒரு டேப் மாதிரி அத தவிர மிதி எல்லாமே ஃபுல்லா வந்துச்சுங்க
ஐயோ ரொம்ப டேஞ்சரஸ்ங்க அப்படி வந்துச்சுன்னா பட்டன்ன ஒட்டிடனும் இல்லனா டிஸ்பிளே
அதுதாங்க பயமா இருக்கு நீங்க வேணா உங்க பிரதர வேணா அனுப்புறீங்களா நீங்களும் உங்க பிரதரும் போயிட்டு ஒட்டின்னு வரீங்களா
எங்க முன்னாடியே சொல்ல கூடாதா என் பிரதர் இப்ப கல்யாண சோறு தின்னத்துக்கு போயிட்டாங்க
ஐயையோ உங்க பிரதர் என்னங்க கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு திண்ணுறதுலையே இருக்கா
என்ன பண்றது அவங்க ஃப்ரெண்டு மேரேஜ் அதனால போயிட்டாங்க போல
அப்படிங்களாங்க
அதுவும் வெஜிடேரியன் தாங்க நம்ம நினக்க ரம்ம நான்வெஜ்லாம் இல்ல
இல்லங்க எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன பாத்து பாத்து நான் பயந்துட்டு இருக்கேன் எதனா ஆய்க்குதா எதனா ஆய்க்குதா எதனா
நோ ஒரு ஐம்பது ரூபா அப்பா அன்னைக்கு ஐம்பது ரூபா ஒட்டி எடுக்க அவன் ஓட்னா அந்த அம்பதுருபா நான் யார்கிட்டனா பிச்சை எத்து கூட அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கணுங்க
ஆமாங்க அது விடுங்க உங்க ஃப்ரெண்டே ஐம்பது ரூபாய் போடுறன்னு சொன்னாங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஐம்பது ரூபா் போட்டா போதும் கடையில போய் நிப்பான்னு
எந்த எந்த கடையில
சாப்பற கடையிலங்க அப்படியே போன் ஓட்டிப்பா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாங்க
ஓ இதெல்லாம் நீங்க கொஞ்ச தவிர்த்துருக்கலானு நினைக்கிறேன்
உம் சரிங்க சரிங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா விடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க தவிர்த்தர்லா
நீங்க நீங்க வேறங்க எனக்கு மனுசு அப்படியே திக்கு திக்கு திக்கு திக்கு திக்கு எக்குது ஒவ்வொரு நிமிஷமும் நான்ல இருபத்தி நாலு மணி நேர போனோட தான் இருப்பேன் இப்பல்லாம் காலையில வச்ச போன் யாருன்னா போன் பண்ண மட்டும் தான் எடுக்கறேன்னே அப்ப பாத்துக்கோங்க என் நெலம எப்படிக்குதுனு ட்டு
புரியுதுங்க
முதல்ல இத ஒட்னோங்க இந்த ஒட்ட ஒ ஒட்டாதவ நிறைய மனசே இது உடைஞ்சு போய்டுங்க
புரியுதுங்க நாளைக்கு வேற நீங்க வேற பங்க்ஷன் வேற போணும்ன்னு சொல்லிருக்கீங்க
தெரியலங்க என்ன கதன்ட்டு எல்லாரு போனாதாங்க நான் போவேன் நான் மட்டு தனியா போயிட்டு தெரியாத கல்யாணத்துல சாப்ட்ட மாதிரி போறது வர்துக்கு செலவு நாளா இருக்க மாட்டேங்க எல்லாரும் வ நானா போவாங்க என்ன நான் போ மாட்டேங்க
உஹ்ம்
ஆனா யார் வருவாங்கன்னு தெர்லங்க
அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியலங்க யார் பாருங்க பாத்துட்டு போங்க
ஆஹங்க
ம் ஹ்
போகுபோது போயிட்டு வரும்போது கூட ரேபிடோ போட்டு கூட வந்திரலாங்க ஆனா வந்து கடசிலே வரலன்ட்டாங்கன்னா நெறை எல்லாரு
அஹ் எனக்கு தெரிஞ்சு அவங்க வருவாங்க நீங்க கேட்டுருகீங்களே உங்க ஃப்ரெண்டு
யாருங்க
ஆஹ் எங்க மேன் ஆமாங்க சோவா வரோங்க நீ நீங்க வா அந்த மாரி இருந்தா சோ வந்துருங்க ஆஹ் வேன்னா அப்புடியே பாய்ஸ் வந்தா வருவாங்க
உம் ஆமாங்க நீங்க வந்து அஹ் ஓகே நீங்க ஏன் நீங்க வந்து வரலன்ட்டு நா வந்து சொன்னேங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சந்தோஷ் ன்ற பையகி
ஆஹ்
ஆஹ் அவன் வந்து ஏன் வரல அப்டின்னு கேட்டாங்க வர சொல்லு நம்மல்லா இன்னொரு வாட்டி இந்மாரில்லா போக மாட்டோ அப்புடின்னு சொன்னாங்க
தெரியுங்க எனக் கூட இன்ஃபர்மேஷன் வந்துச்சுங்க ஆனா நா என்ன பண்றது ஏன் ஃப்ரெண்டு் இன்னைக் கூட கால் பண்ணி மறக்காமவு வந்துருமச்சா இன்னைக்கு வந்து ஏதோ ஆ தாய் மாமா சடங்கு நடந்துன்னு இருக்கு நாளைகெல்லா மறக்காம வந்துரு சொல்லிட்டு சொல்லியிருக்கா
அப்புடிங்களாங்க நா சொ பொண்ணுங்க அவளோட கிளாஸ் ஃப்ரெண்டு் இவள சீ அவங்க அண்ணனு க்கு அவளுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கேமரா கல்யாண அப்புடின்னு ஹே ஹே ஹே
அஹும்
அப்புடியா சேரி சேரி அப்பபுடின்னு சொன்னாங்க
உம்
என்ன கதன்னு தெரிலங்க எல்லாரு போனா நா போவேங்க இல்ன்னா நான் போமாட்டே அப்புறயாருன்னா என்ன கடத்தின்னு போயிட்டாங்கனா
ஏங்க ஏங்க நீங்க அப்புடி போற மாரி இருந்தீங்னா அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தீங்கலே
எதுங்க
உங்க அக்கா கூட கூட ஒரு முஸ்லிம்
எல்லோ கலரு எல்லோ கலராங்க எங்க ஏங்க எடி கலாய்கிறீங்க அவள் தாங்க என் எல்லாரு கலாயச்சியே சாவச்சிருவாங்க
எங்க சூப்பரா இருந்துச்சுங்க
நீங்க வேற அத சொல்ற என்ன கயிறுமல்ல நடக்க போறியான்னு கேட்பாங்க அங்க
அ அப்பல்லா இல்ல செம்மையா இருந்துச்சு என்ன உங்ளுக்கு கம்ஃபர்டபிள் தானே அது
கம்ஃபர்டபிள் தாங்க ஆனா வந்து அவ்ளோ லாங் லங்க கொஞ்சோ டிசன்ட போணுங் போணனா பாக்கலாங்க ஃபஸ் செரி
ஆ என்ன நல்லாதா இருந்தது என்ன சோ தா வந்து பக்கத்துல வன்ட்டு கயிறு மேல நடக்குற ட்ரெஸ் எல்லா போட்டுனு வந்துட்டுகிறேன்னு சொல்லிட்டு கலாச்சினே வரோ அதுதா உங்ளுக்கு போட்டு பலகிட்டு விட்ரோ நனைக்கிற
ஒழுங்கா போத்திக்குனு ஒரு ஹால வச்சுக்கன்னு போணுனுங்றேங்க
ம் அதுவே நல்ல ஐடியாாதா நனைகிறேங்க
வாங்க வேற நறைய பேர் வறகுறாங்க சொல்ல முடியாது யாரு எ அப்டின்னு
ஆஹ் இல்லன்னா நீங்க கிறிஸ்மஸ் கொர் ட்ரெஸ் எத்தீங்கள
எதுங்க ஏங்க அதெல்லா போட்டு நம்ம நம்ம நம்ம ஃப்ரெண்ட் கல்யாணோ இல்லங்க அது என்னோட அண்ண கல்யாணோங்க
ஓ அப்போ டிசெண்டா ஒரு ட்ரெஸை போட்டுனு அமைதியா போயிட்டு அமைதியா வந்துற
ஆஹ் ஆமாங்க ஏ தெரியுமாங்க கூடகரை யாருமே அப்டி டிரெஸ் பண்ண மாட்டாங்க ங்கங்க எல்லாரு சிம்பள தாங்க இரு பா நா மட்டோ அப்டி போட்னோனா என்ன இன்ன நெனைப்பாங்க சொல்லுங்க
செரிங்க செரிங்க கவலபடாதீங்க ஏ கல்யாணத்துக்கு எல்லா வந்துருங்க
ஆ உங்க கல்யாணத்துகா ஏ உங்க கல்யாணத்துக்கு எல்லா வந்தா நீங்கதா எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்துக் குடுக்கணோ
செரி எத்துகுடுதுட்டா போச்சு
ம் செரிங்க பாய்
பாய்